ஆ கேக்குது நல்லா இருக்கீங்களா
நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே உம் சாப்டாச்சு உங்க ஊர் எப்படி க்ளைமேட்லா எப்பிட்ருக்கு வெயிலா
வெயிலு ப்ரோ ஒர் ஒர் நேரோ பாத்தா அப்டியே மழ அப்டியே மழ விழுகுற மாரி இருக் நைட்டு புல்லா பாத்தீங்கன்னா நைட்ஸ் ஷிப்ட்டு பாக்குபோது குளிர் அப்டி அடிக்கிது பகல்ல பாத் தம்னா அப்டியே ஆப்போசிட்டா வெயில் அந்த வெயில் அடிக்கிது
ம் நீங்க சொல்றது எப்டி தெரிமா வடிவேல் ஒரு‌ படத்துல சொல்லுவா இந்த பக்கம் பாத்தா மழ பெய்து இந்த பக்கம் பாத்
அப்புடிதா அப்புடிதா ப்ரோ இருக்குது வெயில் வெளியே வர முடியல அப்டி அடிக்குது வெயிலு அந்த அளவுக்கு வெயிலு அடிக்கிது ப்ரோ அங்க ஹாஸ்டல் இருந்து கொஞ்ச தூரோ சாப்பாடுக்கு நடந்து போனோ போயிட்டு வரதுகுள்ள என்னடா இந்த வெயிலு அடிக்கிதுன்ற மாரி இருக்கு
ம்
ஆனா அப்டியே கு அவ்வளவு குளுருது உக்கார முடியில கொஞ்ச நேரோ கூட
அதாவது இப்ப ஒரு கடந்த என்ன சொல்லவரு பதினஞ்சி வருஷமாவே இப்ப நா‌ பாத் சின்ன புள்ளையா இருக்கப்பல்லா பாத்தீங்கன்னா அப்பருந்த கிளைமேட்லா கரெக்டா போயிட்டுருந்துச் சரிங்களா அதாவது மே மாசோன்னா வெயில் மட்டுந் தா அடிக்கு உங்களுக்கு அ டிசம்பர் நவம்பர்னா பனி மட்டுந் தா பெய்யு நடுப்பு நடுப்பட்ட மாசக்கு மழ இருக்கு வரக்க வரப்ப வரட்டு பனிக்கு காத்திருக்கோ இப்ப எம் பது இப்ப என்னாச்சினா இந்த பதனஞ்சி வருஷத்துல என்னாது அ எல்லாது என்ன பொச்சினா அந்த தட்பவெப்ப நெல லா மாறி போயி கன்னாபின்னான்னு வருது
கண் கண் ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ கண்டிப்பா முன்னாடி நீங்க சொன்ன மாரி அந்தந்த சீசன்ல அந்தந்த தா நடக்கு இப்ப மழ சீஸ் சீசன்னா மழ பெய்யு இப்பனி சீசன்னா பனி அந்த காத் து அடிக்கிற‌ எடத்துல காத்தடிக்கு கரெக்டா அந்த வெயில் சீசன்னா அந்த ஏப்ரல் மே மந்துதா ஆ வெயில்லடிக் கியு ஆனா இப்ப பாத்தா நீங்க சொன்ன மாரி கன்னாபின்னான்னு என்ன எப்ப எது என்ன வரும்னேத் மாட்டேங்கிது
ஒண்ணுல்ல நீங்க நீங்க நீங்க யோஸ்ச்சி பாருங்க சின்ன வயசுல ஒன்னா ஒக்காந்து பணி வெடி போற நியாபகருக்கா போறோல்ல பனி வென்டி போறோ அ அதுல பா ஸ்கூல்லலா வெளாடுவாங்க அப்ப க என்ன பண்ணுவாங்க கைல கீரி வுட் துரு வெள்ளையாருக்குமா நீ உனக்கு புடிக்கிலடா அப்டீம்பானுங்க பசங் கிண்டல் பண்ணுவானுங்க அதுலா அப்புறோமா அந்த ச்சிந்தாலு நம்ம யூஸ் பண்ணுவோ அப்ப சரிங்களா ஆனா இப்ப இப்ப இப்ப இந்த கடந்த ஒரு பத்து வர்ஷோ பாருங்க பனி பனி இருக்குற மாசோ இருக்கோ ஆனா பனி வெடிப்புங்குறது சுத்தமா இல்ல பாருங்க
ஆமா பனி வெடிப்பு இல்ல சுத்தமா இல்ல இப்பனா அதா அதா முன்னாடி அந்த வேய்ஸ்லேல்லா எப் ரொம்ப யூஸ் பண்ணுவோ அப்ப அந்த வேய்ஸ் ல்லா யூஸ் பண்றாங்களானே தெரில
ஆமா எனக்கு தெரிஞ்சி இப்ப அவ அவ கம்பனிக்கே லாஸ் ஆன கூட ஆயிருக்
ஆயிருக்கு ப்ரோ உண்மையாதா நம்ம காலங்கள்ள வந்து நெறைய யூஸ் பண்ணாங்கள்ள அது ரெகுலரா எல்லாரு வாங்கி யூஸ் பண்ற மாரிருந்த அந்த டைம்ல
எல்லாரு அஞ்சா தா அஞ்சுரு சின்ன டப்பா அஞ்சிருவா டப்பா கையில வாங்கி
அ இப்பல்லா அது பாக்கவே முடியலப்ப நா பாத்தே ரொம்ப வரர்ஷங்கள் ஆயிடிச்சி
ஆமா கையில தேச்சிக்குவாங்க கால் வெள்ளையாருக்கு
நா ஒரு சின்ன புள்ளையாவே இருந்திருக்களா சின்ன புள்ளையாருக் இருக்கும்போது எத பத்தியு கவலப்படாம சும்மா போமா அப்டின் சொல் வெளான்மா ஜாலியா இருந்தமா எதப்
ம்
அடுத்தக்கட்டத்த பத்தி யோசிக்காம ஸ்கூல் படிக்கு சின்ன வயசு இருக்குல அந்த வய்சுலந்த தா எதபத்தியு யோசிக்கலா இப்போதிக்கு படிக்க சொல்லும்போது கஷ்டமாருஞ்சி சரி காலேஜ் போனா ஜாலியா இருக்கலா‌ அப்டிஞ்சி காலேஜ் ஜி வந்தா காலேஜ்ல அரியர் வச்சா வேலைக் போ முடியாது அத நெனச்சி பயந்து பயந்து அப்புறோ வேலைக்கு வந்தா ஜாலியா வேலக்கி வந்து ஜாலியா இல்ல கடைசியில பாத்த நம் ஸ்கூல் லைப் தா ஜாலியான லைப்டா என்னதா அந்த லைப்தா ஜாலியா இருந்திருக்குன் தோணுது எந்த ப்ரச்சனயு இல்லாம எந்தா இதா பத்தியு கவலப்படாமருந்திருக்கோ
ம் அதாவ்து உங்களுக்கு எத் இதை பத்தியுமே உங்களுக்கு மைண்ட்ல இருக்காதுல்லாம தூங்கி எந்துரிப்போ ஆ சாப்புடுவோ ஸ்கூலுக்கு போவோ வருவோ
ஆ அ அதேதா அப்போதைக்கு என்ன நடக்குதோ அத என்ஜாய் பண்ணிகிட்டு போவோ ஸ்கூலுக்கு போவோ அடுத்த கட்டத்த பத்தி என்னன்னு யோசிக்கிறது இல்ல அது எதுமே இல்லாம அப்போதைக்கு அந்த அந்த காலகட்டத்த அப்படியே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு அப்படியே ஜாலியா இருந்தம் ப்ரோ அதெல்லா சொல்ல
அப்ப என்ன அப்ப அம்ம அதா அப்ப நமக்கு என்ன ஒரு கவல இருக்குன்னா சப்போஸ் நமக்கு ஹோம் ஒர்க் குடுப்பாங்க ஹோம் ஒர்க் பாட்டு ஸ்கூல்ல அடிப்பாங்க வாத்தியார் அடிப்பாங்க முட்டி போட வெப்பாங்க அந்த மாரிதா ஒருத்தங்க நமக்கு ஒரு கவல இருக்கு மத்தபடி அது வேற ஒரு கவல இருக்
வேற ஆமாமா ஆமா அத தாண்டி வேற எது கவலைகள் சொன்ன மாரி அது அந்த டியூசன் அந்த இது குடுப்பாங்க ஹோம் ஒர்க் குடுப்பாய்ங்க அது ட்யூசன் கீசன் சேத்துட்டா என்னடா சாயந்தர நேரமு வெ படிக்க விடாம டியூஷன் சேத்துடறாய்ங்களே சி வெளாட விடாம டியூசன் சேத்து விட்றாய்ங்களே அந்த மாரி அந்த மாரிதா இருந்துச்சு மத்தபடி எத பத்தியு கவலப்பட மாட் டம் ப்ரோ அடுத்து என்ன பண்ண போறோ அது என்ன அது இது என்ன எதுமே தெரியாது அப்போதைக்கு பசங்களோட சேந்து வெளாடுனமா ஜாலியா இருந்தம்மா அப்பிடின்தா இருந்துச்சு இப்ப உள்ள பசங்க எல்லா பாத்திங்கனா எங்க வெளிய போய் விளாடுறதே கொறஞ்சிருச்சு ப்ரோ
ஆமா எல்லா ஃபோன் தானே இப்ப ஃபோன வுட்டு நவரமாட்டங்கறாங்க வீட்ட வுட்டு நவரமாட்டங்கறாங்களே ஃபோனு இல்லனா டி வி இல்ல ஃபோனு ஃபோன்ல உங்ளுக்கு டேட்டா பேக் இருந்தா போது இல்ல டி வி ல டேட்டா கனெக்ட் இருந்தா போது முடிஞ்ச்சு அவங்க வெளியவே போவ மாட்டாங்க
அதுதா நம்ம காலத்துல பாத்திங்னா ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னையா இருக்கட்டு சண்டேயா இருக்கட்டு என்ன அந்த நம்ம ஆனுவல் டே லீவுலலா அந்த வெயில் அடிக்கு வெயில்லா அடிச்சாலு கிரிக்கெட் விளாட போனுன்டா போயி
ஆமா கா இப்ப காலைல பத்து மணிக்கு காலைல பத்து மணிக்கு சாப்ட்டு போனம்னா மதிய ரெண்டு மணிக்குதா வருவோ திரும்ப
அதா அதா அதா வீட்ல திட்டு ம் அ அதா அதா செல்ல நாலும் சாப்புடவே வர மாட்டா போலையே எங்கம்மால்லா தேடி வந்துருவாங்க இதுல திட்டுவாங்க இன்னொ தட போனன்னா கால ஒடிச்ச விட்ருவேன்னு அந்த அளவுக்கு விளாடுவோ இப்போ எப்படா டைம் கெடைக்கு விளாட போறதுக்கு அப்டின்னு இருந்தோ இப்பல்லா பாத்தீங்கன்னா வந்தா வந்தவொன்னே என்னா தெரியுமா பண்ணுவாய்ங்க போன் எடுத்து பாக்குறா இல்ல டி வி சொன்ன மாரி நீங்க சொன்ன மாரி அத தாண்டி வேற எதுக்கு போறதேல்ல உள்ளயே உக்காந்து பழகிட்டாய்ங்க கேம்ஸ்ஷு போன்லளாடுறாங்க சின்ன சின்ன பசங்க எங்கக்கா பசங்கலா வயசு கூட ஆகல அவன்லா போன்ல இன்ஷால் பண்ணி அன்இன்
அப்ப பிளே ஸ்டோர்லயே பூந்து வெளாடுறாங்க இந்த எது டவுன்லோட் டவுன்லோட் பண்ணக்கூடாது அவங்க இன்ஸால் பண்ணுவாங்க புடிக்கலயா ஒடனே அன்இன்சால் பன்னிட்டு வேற கேம் போய்டுவாங்க
அதேதா அதேதா எப் அப்படிதா இவ்ளப்ப ந டெக்னாலஜி வந்துச்சா எல்லா எப்டி தெரியுதுன்னு தெரியல
அதா இப்ப ந ந நம்ம நம்ம சொல்லுங்க நம்ம நம்ம அந்தளவுக்கு யோசிக்கிறோனா நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து நமக்கு மேலதா யோசிக்க
அதுதா அதுதா அது சின்ன வயசுலயே நம்மளுக்குதா எனக்குல்லா நா படிக்கும்போது ஆறாவது ஏழாவது வரை இங்க யார்ட்டயு போன்லா இருக்காது இந்த சித்தப்பாட்ட ரெண்டு சாம்சங் மாரி இருக்கு அதுல அந்த பாம்பு கேம் இருக்கு ப்ரோ இந்த கிரீன் கலர் ஸ்கிரீன் இருக்குல அந்த சாம்சங் போன்ருக்கு அதுல ஆ நோக்கியா செல்லு சாரி சாரி நோக்கியா செல் நோக் சாம்சங்ட்ட மாத்தி அதுல அந்த அஞ்ச அ கிரிக்கெட் இருக்கும்ல அஞ் அஞ்ச அமுத்துனா அடிக்கு அந்த ரெண்ட வந்துனா ப்ரண்டோட அந்த ரெண்டு கேமையு வாங்கி அத அத வெளாறதுக்கு வாங்கறதுக்கு அவட்ட கெஞ்சி கெஞ்சி வாங்குவே சித்தப்பா வெளாண்ட்டு தரே சித்தப்பான்னு
இப்பல்லா போனுங்க ரொம்ப அவளுக்கு ஒரு சாதாரமா போச்சு அது போனு நமக்கு போனுங்கிறது பெருசு அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஒரு என்டர்டய்மெண்ட் டிவைஸ் அவ்ளோதா அவங்களுக்கு அது
இப்பல்லா அவ்வளதா ஆமா சொன்ன மாரி என்டர்டெய்ன்மெண்ட் டிவைஸ் தா அது அது இருக்கிறதுனால ரொம்ப வெளிய போய் விளா றது குறசிருச்சு ப்றோ ப
அதா அந்த வெளிக்காத்து அந்த வெளி வெளி இது அந்த து அவங்க டெம்பரேச்சர் எதுமே அவங்க ஒடம்புல
ஆ ஒரு அடாப்டேஜனே கெடையாது அதா இப்ப வெளியே போய் ஓடி ஆடி விளா ன்னா அந்த மார போன புழுதில போனா யார் வெளிய போற எல்லாரு போன் வந்துருச்சு போன்ல உக்காந்துட்டு கேம் விளயாடுறாய்ங்க அங்கங்க கெடைக்
ஆமாங்க கணக்குபோட்டு வாடா வாடா வாடா புட்ரா புட்ரா கத்துறானுங்க எல்லா சேட்டயு பண்றான்
ஆ அப்டி ஆயிட்டாய்ன்னா அப்ப வெளிய போறதே கெடையாது வீட்டல ஒக்காந்துட்டே பேசிகிட்டே வெளாறது அவிங்களுக்கு அதுதா ஜாலியா இருக்கு இல்லனா டி வி பாகணு டி விய பாக் பாத்துட்டு போய் இன்னைக்கு இது நடஞ்ச்சு அது நடஞ்ச்சுனு பொம்ம படத்தில அதுல பேசி
ம் இல்ல அதுவு இந்த போன் பாத்தீங்கன்னா வெளயாடலா தப்புல்ல அது ரொம்ப அடிக்சன் ஆயிறாங்க அதுதா அந்த எடத் தப்பாயிருது அந்தடத்துல
ஆமா ப்ரோ இப்ப நா எடையில கூட ஒரு பைய அவங்க அப்போட கிரெடிட் கார்ட தேச்சு எதோ எவ்ளோல
ஆமா லட்ச ஆமா ஆமா தூக்கி ஆமா கரெக்ட்டு அந்த கேமுக்காக அ கேட்டுந்திருக்குது அவ என்ன பண்ணிட்டா அத போட்டுட்டு ஸ்வைப் பண்ணி அவ்ட்ட அடிச்சு விட்டா அவ விளாண்டு முடிச்சுட்டா அப்புற அவங்க பேங்க்ல போய் ஜா அவங்கப்ப செக் பண்ணிருக்காரு இதுக்காதா இரு இதையு கண்டுபுடிச்சி அப்ற சொல்லிருக்காங்க அந்த மாரி நடக்குது ஏனா ப பசங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்குறாங்க
அதா அதா எல்லாம் கேமு இருக்குது ப்ரோ பிரச்சனை இல்ல ஆனா இவங்க அத போய் ரொம்ப அடிக்ஷனா போயிட்டாங்கன்னா அத கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப இதா போய்றாங்க ப்ரோ
ஆமா இப்போ ஒரு சில கேம்லா பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கு ஃப்ரீயாக உள்ள கேமே இருக்கு அது பிரச்சனை இல்ல ஆனா ஒரு சில கேம் வந்து ஒரு லெவல் சா தான்றத்துக்கு காசெல்லா கேப் அந்த காசு கட்டுறங்கறப்ப பசங்க வந்து வேற வழில்லாம அத கட்டி அதல என்னன்னு பாத் அத்தனுங்கிற ஒரு வெறியில இருக்காவது விளாடுறாங்க பசங்க
ஆ அந்தளவுக்குதா இருக்கான் இப்ப நானே எனக்கு சுத்தி என் தம்பிவங்ளே திட்டுவே இந்த ஏதோ ட்ரெஸ் வாங்குறே எனக்கு கேம்ல ட்ரெஸ் வாங்கற காசு ப்ரோ
ஆமா ஒண்ணுக்கு டிரஸ் வாங்குறதுக்கு தலைமுடி கலர் அடிக்கிறதுக்கு ஒவ்வொன்னுக்கு சூவா எல்லாத்துக்குங் காசுதா
அதுதா அது காசு போட்டு வாங்குறாங்க பாசு வாங்குறேன்றாங்க எதோ சொல்லுவாங்க எதோ டேய் இதெல்லா என்னடா பண்ணிக்கிற இன்னொன்னு என்ன ஒரு அதெல்லா உனக்கு சொன்னா தெரியாது நீ சும்மாரு அங்க மேட்சு பண்ணு அப்படினு வாங்க
நம்ம என்ன சொன்னாலு அவுங்களுக்கு புரியாது அதெல்லாம் புரியாது
அதுதா புரிய மாட்டேங்கிது நம்ம சொன்னாலு கேட்க மாட்டறாங் கேம்ல போயி அந்த கேம கேமா வெளாண்டா பரவால்ல அதுக்குள்ள அமௌண்ட் போடுறது இந்த மா அது எங்கேயாவது போய் நிப்பாட்டிடு ப்ரோ எல்லாரு சில பேர் தெளிவா இருந்துப்பாங்க
ஆமா இப்போ ஒரு சில எடத்துல வந்து அவன் பேரண்ட்ஸ் இந்த பணோ குடுக்காட்டி பேரன்ஸ்ச வில்லனா பாக்குறாங்க
அதுதா அதுதா உண்ம
அந்த எடத்துலதா தப்பா உணத்து தப்பா தோணுது தப்பா எதா பண்லாமா இந்த பண பணத்துக்கு எதா பண்லாமா பணோ உங்களுக்கு அவுங்களோட சொ என்ன சொல்றது கேரக்டரே அந்த எடத்துல மாறுது அந்த எட
ஆமாமா தாட்டே இப்பல்லா வித்தியாசமா இருக்கு ப்ரோ சின்ன பசங்க போன குடுத்து நெறயா பாக்குறாங்க என்னனு தெரிஞ்சுகுறாங்க நம்மெல்லா அப்பெல்லா பேரண்ட்ஸ் பேரண்ஸியா இருக்கட்டு டீச்சர்ஸயா இருக்கட்டு எதித்து பேசவே பயப்படுவான் அங்க வந்தா இங்க தலைய குனிஞ்சிட்டு போணோ நம்மல்லா இப்பல்லா அப்டி கெடையாது கிளாஸ்லயே
அதுதாங்க நேரா நிமிந்தா பேசுறாங்க ஆமா ஆமா அது ஒரு சில பசங்க வந்து வாத்தியாரங்களே அடிக்கிறா னுங்க அடி அடிச்சத ரீல்ஸா போட்டு அத பெருச பெருமயா போட்டுக்கறாங்க
ஆமா ப்ரோ அப்பல்லா நம்ம வாத்தியாரல்லா எதித்து பேசினாலே அந்த அடி விழுகு நம்ம பயப்படுவோ நம்ம மொதலெல்லா வீட்லல்லா சொல்லிருவாங்க கண்ணு காத மட்டு விட்டுரு ங்க மூஞ்சில அடிங்க அடிச்சு உரிச்சிருங்க அப்டின்னு வாங்க இப்பல்லான் பாத்தா பசங் பேரன்ண்ட்ஸுனு சில பேரு என் புள்ளய எப்டி அடிக்க போச்சுனு கேக்குறாங்க ப்ரோ
ஆமா அதா ஜென்ரேஷன் மாற மாற எல்லாம் மாறிடுச்சு ஆமா இப்ப டீச் இப்ப டீச்சரு
இப்ப போய் அடிச்சாங்கன்னா இப்ப அதுக்கப்புறோ இப்பல்லா ஸ்டு யாருமே பெருசா எந்த ஸ்கூல்லயுமே அடிக்கிறதில்ல ப்ரோ நா ஒ இப்ப ரீசண்டாவே இந்த இதுலயே ஒரு டீச்சர்ஸ்ட்ட டீ டீச்சர்ட்ட பேசின அவுங்க சொல்றாங்க முன்ன மாரில்லா இல்ல ப்ரோ எங் க பே நம்ம எதாவது ஒண்ணு லைட்டா வாய்ஸ் ரெய்ஸ் பண்ணி பேசினாலே ஒரு மாரி மொறைக்கிறாங்க நமளுக்கு அதோட பயமாயிடுது எது சொல்றது கெடையாது போனமா பாடோ எடுத்தமா வந்தமான்று இருக்கிற மாரி இருக்கு பழைய மாரில்லா இல்ல டீச்சர்ஸ் ஓட ஜாப் இப்பல்லா பயந்துட்டேதா ஓட்ட மாரி இருக்கு யாரிட்டயு எதுமே எதுத்து பேச முடியாது அப்டின் றளவுக்கு இருக்கு அப்படி இந்த மாரி மாறிடுச்சு ஜென்ரேஷன் அப்டின்னாங்க
அப்டியே போது பசங்க வந்து ரொம்ப அட்வான் ஸா இருக்கிறாங்ளா அதுதான் ப்ரோ அது அட்வான்ஸா இருக்குது பிளஸுதா பட் அதுவே ஒரு பக்கோ பயங்கர மைனஸா இருக்குது
ஆ ரொம்ப மைனஸா இருக்கு ப்ரோ இப்ப நம்மெல்லா சின்ன தப்பு பண் ணா பெரிய தப்பா இருக்காது சின்ன தப்பா இருக்கு எதாவது கிரிக்கெட் வெளாடும்போது எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுருப்பான் சண்டை போட்டு இருப்பான் வீட்ல போய் அம்மா அதுக்கு அவ்ளோ பயந்துட்டு இருப்போ அவுங்க வர்ற வரைக்கு வீட்ல அய்யய்யோ வந்து சொல்லி குடுத்துருவானோ இன்னைக்கு வீட்ல என்ன
என்ன அடி விழுமோ ஆமாமா
இவ்வளவு ஒரு லட்சக்கணக்குல செலவழச்சிட்டு அசால்டா இருக்காங்கிக எப்படிதான்னு புரிய மாட்டிக்கிது
அதா அதா அந்த புரிதல் இல்லாம போயிடுது பசங்களுக்கு அந்த புரிதல் இல்லாம போயிடுது அப்டின்னு ஒரு மாரி இருக்கு ஆனா பேரன்ட்ஸு வந்து புள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்டு பண்ணணு இப்ப இருக்கிற யாருமே முக்கா வாசி பேரன்ட்ஸ் புள்ளங்ககூட டைம்
அதுதாங்க உண்ம பிள்ளைங்க என்ன பண்றாங்க என்ன போன்றாங்க அவுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனு பேசணு என்ன பண்றாங்கனு கவனி கிறது உங்களுக்கு அது கிடையாது வேலையே இத நோக்கி ஓடுறது ஓட்
அவங்களுக்கு என்ன தெரியுமா ஃபோன குடுத்துட்டா அவன் அமைதியா உக்காந்துக்குவா நம்மல தொந்தரவு பண்ண மாட்டா அப்புடிங்கிற
அ அதுதா கடைச்சில அப்புடி போய் நீப்பாட்டி
ஆ ரொம்ப கஷ்டோ அடுத்த தலமுறையல்லா
இப்ப அததான் அதுதான் அதுதான் ப்ரோ இப்ப சின்னப்ப ஃபோன் ல நல்லதூ இருக்கு கெட்டது இருக்கு குடுக்காமே இருக்க முடியாது
ஆமா
இப்ப ஆன்லைன் கிளாஸு அது இதுன்னு நெறையா வருது அது அத மட்டும் பாத்தா பரவால்ல அத தாண்டி வேறே நெறைய அ கெட்டதும் இருக்கு அது தெரிய மாட்டிகிது
ஆனா குடுக்குறுது அவ
ஓரளவு ஒரு வயசு வரைக்கும் குடுக்குறது அவாய்ட் பண்ணணோ ப்ரோ அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் குட் குடுத்தா பிரச்சன கிடையாது அத சொல்லி புரிய வச்சு குடுத்தா ம் சரிங்க ப்ரோ அடுத்
ஆ சரிங்க பேசலாங்க அ